வணக்கம்
ஆ வணக்க என்ன பண்றீங்க எப்டி இருக்கீங்க
ம் நா நல்லா இருக்க உங்களுடைய நெட்வர்க் கொஞ்ச ஸ்லோவா இருக்குதா என்ன போக
இல்ல கொஞ்ச விட்டு விட்டு கேக்குற மாரி ஆ இப்ப ஓகே ஆ இப் ப ஓகே ஓகே என்ன பண்றீங்க என்ன சாப்ட்டீங்க
இன்னைக்கு மீன் கொழம்பு சாப்ட்ட நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா வந்து மதியோ மானிங் இல்ல மதிய டுவெல் ஓ கிளாக் எந்த்ச்ச தோச இருந்துச்சி சாப்ட்ட ரெண்டு தோச சாப்ட்ட திரும்ப மதிய சாப்புல்லா பாத்தா சாப்பாடு செரியில்ல ஸோ சாப்புல்ல
ம் ம் ஒ மதிய சாப்புட்லையா உங்க பேக்ரவுண்ட்ல நெறைய பேரு கிட்ட பேசுற மாரி இரு எங்க இருக்கீங்க
கோல்டு ஷாப்
அங்க என்னா பண்றீங்க தங்கம் வாங்க வந்துருங்க்கீங்ளா
ஆமா ஆமா அம்மா வந்து கோல்ட் எடுக்க வந்தாங்க சோ ஆ ஹா ரொம்ப தா கிலோ எல்லா இல்லங்க எங்க அம்மா சம்திங் ரிங் எடுக்க வந்தாங்க சோ ரிங் எடுத்துக்கிட்டு செகண்ட் போடு லைக் அ செகண்ட்ரிக் போடு வாங்கல்ல அதுவு எடுக்க வந்தாங்க அவுங்களுக்கு சோ பாக்கா எடுக்க வந்துருப்போ எடுத்துக்கிட்டோ இன்னு அவுங்க ப கையில தரல வெயிட்டிங் ம் அப்புற சொல்லுங்க ஹலோ ஹலோ
கேக்குதா
ஹலோ
உங்களுக்கு எதுவு எடுக்கலையா
எனக்காங்க நம்மள்க்கு கோல்டு எல்லா இஷ்ட இல்ல கோல்டு
அப்புற ஓ டைரக்டா டைம் என்னா
எனக்கு போடவே புடிக்காதுங்க காதுல போட்டுருக்கதே அதிசயந்தா ஓகே அப்புற சொல்லுங்க ஒன்னுட்டு சைன் போட்டுட்ருக்கே நீங்க சொல்லுங்க இங்கேயே காஸ்ட் ஆ அப்புறோ சொல்லுங்க
எங்க இருக்கீங்க காலேஜ் யா இன்னைக்கி காலேஜ் போனீங்களா இல்ல லீவா
கெடை ஆ ஆ சாட்டர்டே இல்ல காலேஜ் லீவ் டுடே வ லீவ் விட்ருக்காங் காலேஜ் சாட்டர்டே ம் கேக்குதுங்களா
சாட்டர்டே ஆனா காலேஜ் லீவு ஜாலி தா
உங்களுக்கு என்னப்ப மண்டே ஆனா காலேஜ் லீவு ஜாலி தா சொல்லால்ல நானு அப்புற பேசாக்கு
இக்கீங்க நல்லா இருக்கீங்க போல ஜாலியா இருக்கீங்க
ஆமாங் ரொம்ப ஜாலியா இருக்கிறே தெரிம்மா எ லைஃப்பு அவ்ளோ ஜாலியா போயிட்ருக்
ன்னா சாப்ட்டீங்க காலைல
மார்னிங் வந்து சம்திங் கலக்குமாவு தோசன் சொல்வாங்க அத சாப்ட்டே சாப்ட்டுகீங்களா நீங்க அந்த மார் தோச
என்ன மா என்ன தோச
கலப்பு மாவுன் சொல்வாங்க லைக் அ அரிசி மாவு கூட தேங்கா துருவி போட்டு தேங்க கூட சால்ட் போட்டு போட்டு சுடுவாங்க
ம் புதுசா இருக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணிர்லா செரி நா இப்ப வந்து இபி செய்லான்னு இருக்கே நீங்க எதாவது ஒரு இப்பில ஒரு ரெசிபி ஒண்ணு சொல்லுங்க
எனக் இப்பிய வந்து எப்டி பண்ணிக்கலான்னா லைக் மேகில்லா ஈஸியா இருக்கு கொஞ்ச வந்து நம்ம டிப்ரண்டா பண்ணி சாப்ட்டுக்லா இப்ப மேகி வச்சிருக்கீங்களா இப்பி வச்சிருக்கீங்களா ஓ அ இப்பியு நல்லா பண்ணலாமே டு வந்து மேகி வந் லைக் அ முட்ட இருக்குல்ல முட்ட இருக்கா
முட்ட இல்லையே வேணுன்னா வாங் ச்சலா
ஓ அப்டியா ச ஃபர்ஸ்ட்டு வந்து ஆயில் ஆ கோ கோகனட் ஆயில் கொஞ்ச ஊத்திக்கிட்டு அதுல பல்லாரி அத வந்து ஆ பஸ்டு வந்து என்ன பண்ணிக்குனு குட்டி குட்டியா வந்து ஆனியன் கட் பண்ணிக்கனு தென் வந்து கரி லீவ் தென் கிரீன் சில்லி இதெல்லா கொஞ்ச கட் பண்ணிக்கிட்டு
இருங்க இருங்க இருங்க இருங்க பஸ்ட் கொஸ்டின் லைட்டா எண்ண ஊத்திக்கனு
ஆ என்ன ஊத்திட்டீங்களா தென் வந் தென் வந்து நீங்க வந்து அ ஆயில் கட் பண்ணிக்கோங்க இச்சி ஆனியன் கட் பண்ணிக்கோங்க வாய் சாரிங்க சாரிங்க ஆனியன் லைக் நா வந்து ஆய் ஆயில் சொல்லிக்கிட்டே
ஆனியனு கட் பண்ணியாச்சு
வெங்காயோ அதுக்கெல்லா நீங் கட் பண்ணீட்டீங்களா தென் கிரீன் சில்லி
கிரின் சில்லி போட்டாச்சி
ஆ ஓகே தென் வந்து அ ஆனியன் பெப் பெப்பர் ருக்கா
இருக்கு
ஓகே பெப்பர் இதெல்லாம் போட் நல்லா போட்டு அது வசக்குங்க ஃபஸ்டு
செரி வதக்கியாச்சு வசக்குறதுலா இல்ல வதைக்கனு ஆ வதக்கியாச்சு
ஸ்லாங் வந்து வசக் சக்கறது சோ தென் வதக்கிக்கிட்டு ரெண்டு முட்ட இருந்துன்னா முட்டைய கொட்டுச்சு ஊ த்தி அதுவு சேத்து நல்லா வதக்கணு
சேத்தி வதக்கியாச்சி
வதக்கியாச்சா நீங்க என்ன பண்றீங்க எனக்கு புரியல
சொல்லுங்க சொல்லுங்க நா அத அப்டே மைண்ட்ல ஏத்திட்டு
ஓ அப்டி ஓகே தென் வந்து சைடுல வந்து ஹாஃப் பாய் லைக் அந்த இப்பி இருக்குல்ல அத வந்து சைட்ல வந்து சா நார்மல் வாட் டர்ல வந்து சும்மா ரொம்ப வந்து வேக வைக்காம லைட்டா ஹாஃப் பாயில் டைப்பிங்ல வந்து அ வ ஹாஃப் பாயில் டைப்பிங்ல வந்து இது பண்ணிக்கணு நீங்க பண்ணி எடுத்துக்கணு
ஓகே
ஓக் ஓகே பண்ணிக்கிட்டீங்ளா தென் வந்து அது கூட வந்து மொத்தமா சேத்து அந்த இப்பி பொடியு சேத்து போட்டு மிக்ஸ் பண்ணா நல்லாருக்கு
ஓகே நா இத ட்ரை பண்றே நா என்ன பண்ணலான் இருக்கோனு போன வாட்டி எப்
லோ
பிரரைட்ரைஸ்
ஓகே ஓகே
அது ரெட் கலர் இருக்கும்ல அத எடுத்து பாக்கெட் ஃபுல்லா போட்ட போட்டுட்டு அடுத்த பட்
ஓகே எந்து பேக்ரௌண்ட் கொஞ்சொ இன்னு கொஞ்சொ நா லைட்டா காத்து சவுண்டு கேக்கு கொஞ்சொ அட்ஜஸ் பண்ணிக்கோங்க
ஆ ஓகே ஓகே
ஓகே ஓகே வெயிட் பண்ணுங்க ம் ஓகே சொல்லுங்க அப்றோ இது ஈவ்னிங் சாப்பாடா இல்ல நைட்டு சாப்பாடா
தெரிலையே இது வந்து எனக்கு ஆ ஒரு மணிக்கு நைட்டு ஒரு மணி
ஓகே ஓகே ஓகே மிட் நைட் ஸ்நாக்கா ஓகே ஸ்நாக்ஸ் இல்ல புட்டு மிட்நை ஓகே ஓகேங்க அப்றோ வந்து எந்து பேக்ரவுண்ட் கொஞ்சோ அதிகமா சவுண்டா இருக்கு இனி லைக் மெயின் ரோடுல போ போது ஆமா எங்க அம்மா தா வண்டி ஓட்டறாங்க எனக்குலா வண்டிஓட்ட தெரியாது நா வண்டிஓட்னா எங்க அம்மா இருக் ப்ப மாட்டாங்க ம் ம்
நா இனிதா வண்டியெல்லா ஓட்ட கத்துகுணு எங்க அம்மா தா ஓட்வாங்க நா வந்து பின்னாடி ப்ப சம்திங் செருபெடுக்க போறோ போல எங்க அம்மா ரூட்டு கேட்டுட்ருக்காங்க
அ எங்க அம்மா எங்க ஊர் பாஷ் ஏ ரோட்ல நீக்கிறாங்க
உங்க அம்மா என்னா பண்றாங்க என்னா ஒர்க் பண்றாங்க
எங்க அம்மா வெட்டியாதா இருக்காங்க வீட் ஓர்க்தா
என்ன வெட்டியா இருக்காங்கன்றீங்க வீட்ல எவ்ளோ வொர்க் இருக்கு தெரியுமா
ஆ தெரியு சாப்பாடு வெக்குணு வீடு தூக்குணு எல்லா பண்றதுதா நீங்க வீட்ல எதா ஹெல்ப் பண்வீங்ளா
ஆ வீட்ல இருந்தனா ஹெல்ப் எல்லா ஹெல்ப்பு பண்ணுவே வீட்ல கேப்பாங்க
ஓகே ஓ சவுண்டு கேக்துங்களா பாட்டு சவுண்டு
ஆம் கேக்குது லைட்டா தா கேக்குது
ஓகே ஓகே லைட்டா தான கேக்குது அப்ப ப்ராப்ளம் இல்ல ரொம்ப ஃபாஸ்ட்டால்லா ஓட்ட மாட்டாங்க ஸ்லோவா தா ஓட்வாங்க ஸ்லோவா தா எனக்கு உங்களுடைய நெட்வர்க் ப்ராப்ளமா இருக்கு என்ன சம்டைம்ஸ் அமைதியா இருக்குது
ஆ இப்ப ஓகேவா
ஓகே ஓகே
ம்
ம் அப்றோ பிரியாணி வந்து நா செய்ய மாட்டே எங்க அம்மா செய்வாங்க
ஓ ஓ பிரியாணி சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா
எங்க அம்மா எல்லா பிரியாணியு சூப்பரா வப்பாங்க ஆ அது சிக்கன் பிரியாணி டேஸ்ட் தா நல்லா இருக்கு எனக்கு புடிச்சது சிக்கன் தா
ம் ம்
அது கூட நா வந்து சிக்கன் பிரியாணி எல்லார் பிரியாணி வந்து சாப்பாட சாப் புடுவாங்க நா அப்புற வந்து சால்னா ஊத்தி சாப்பிடுவ
ம்
குடுக்கபட்ட நேர முடிவடைந்
ம்
எ கிட்டி வந்து என்னா சொல் இந்த சாப்ட்டு நல்லா இருந்தா எனக்கு தெர்ல பாத்து அந்த ரெஸ்ட் ரூம்ல்லா கொஞ்சோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சாப்ட்டு நல்லாருக்குமானு தெர்ல ரெண்டா பாத்து பண்ணிகோங்க ஹலோ கேக்குதுங்ளா
ஆ நா கண்டிப்பா செஞ்சிட்டு நல்லா இருந்துசுன்னா சொல்ற
ஓகேங்க ஓகேங்க உங்களு கொடுக்கப்பட்ட நேரம் முடிவடைய போகிறது கூடிய சீக்கிரத்தில் முடிவடைந்துவிடும் ஓகேங்க நன்றி வணக்கம்